ம் ஹலோ
ம் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கமா நீ எப்டி இருக்க
ம் நல்லா இருக்கே ம்
எங்கேயோ ஷாப்பிங்லா போயிட்டு போணு திங்ஸ்ல்லா வாங்கணுன்னு சொல்லிட்டு இருந்த போயாச்சா
இல்ல இனிமேதா கெளம்பனும் இல்ல இனிமேதா ஓ இங்க சும்மா வீட்டுக்குரியதுதா வாங்க வேண்டியது இருக்கு அ அப்டியே அந்தலா ஆஃபர் ஏதோ போட்ருக்காங்க போல காலையில வீட திறந்துட்டோனா ஒரு நோட்டீஸ் கெடந்தது சரி போயிட்டு வாங்கிட்டு வா போய் பாத் போகமாரில்லா இருந்ததுன்னா அதுக்கப்பறோ அங்கேயே கொஞ்சோ கண்டனியூ பண்ணிக்கலா ஏதாவது வாங்குற மாதிரிஇருந்ததுனா அப்படின்ட்டு அதா கெளாம்பல்லான்னு பாத்துட்டு இருக்கோ ம்
சேரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ்னா மளிகை செலவா இல்ல
ஆமா மல்லிகைத இதுதா இப்பதைக்கு வாங்க போறது அங்கேய ஏதோ பெட்ஷீட்டு பில்லோஸ்சு அது தென்னா இருக்குன்னாங்க இதுவரைய அந்த ஷாப்புக்கு போனது இல்ல ஃபஸ்ட் டைம் இப்பதா போ போறே
ஓ
அதா நல்லா இருந்ததுன்னா அடுத்தடுத்து இங்கேயே கொஞ்சோ வீட்டுக்கு பக்கோந்தா அதுனால அப்டியே கொஞ்சோ கண்டினியூ பண்ணிக்கலா அப்படின்னு பாத்து விட்டுருக்கே ம்
சேரி சரி போயிட்டு வர்றதானா டூ வீலர்லயே
ஆமா டூ வீலர் போதும்
ஓ ஹோ
ம்
இங்க நாங்க ஷாப்பிங் தோ பிள்ளைங்ளுக்காக போனு ஸ்கூல் தொறக்க போறாங்க ஷூ சாக்ஸ் வாங்கனு
ம்
பேக் வாங்கனு லன்ச் பேக் வாங்கனு டிஃபன் பாக்ஸ் வாங்கனு லன்ச் டவல் வாங்கனு
ம் சேர் சேர் சேரி ம்
ரெண் நா இருக்கு இன்னிக் கால்ல வெளிய போய்ட்டு யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் தக்க குட்த்துட்டு வந்தே
ம் திரும்ப நாளைலந்தா
ஆமாமா
ம் சேர் சேரி
அப்றோ
லைஃப்லா எப்டி போது
லைஃப் அது பாட்டுட்டு போய்ட்ருக்கு நம்ப பாட்டு நம்ப போறோ
ம்
உங்க வீட்ல அங்க ஃபேனுக்கு மேல சூடாச்சே அது சரியாயிர்ச்சா என்ன
செய்யி அது இப்பதா ஹீட்டே ஆகலையே அந்த ஃபேன் அதிகமா போடவு இல்ல ஆனாலும் இப்ப கொஞ்சோம் அதுக்கப்றோ ஒன் மன்த் போல பாத்தோம்ல
ஆ
நா ஒன் மன்த் இல்ல இங்க ட்டா ஒன் மன்த் இங்க இருக்கும்போது அந்த பிளேஸ் ஆனா ஹீட்டாவே இல்ல
சேரி இல்ல ஃபேனு ஓடிட்டே இருந்துட்டு போய் பாத்திருக்கியா
ம் ஹும் ஹீட்டாகல
அப்பனா செரி அன்னக்கி என்ன ஹீட்டு எதனால ஹீட்டுனே தெர்லப்போ
த்தில்ல ஆனா கரெக்டா அந்த ஃபேனுக்கு மேல நானுமே எப்பயாச்சு பாத்திருக்கே நோட்டீஸ் பண்ணிருக்கே என்னன் தெர்ல திடீர் னு அந்த மாரி ஆரம்ச்சு ஆனா அடுத்த கொஞ்சோ டேஸ்லயே சரியான மாரி இருந்தது
ஓ ஹோ
அதுக்கப்றமு ஆனா ஒன்னு தெர்ல இப்பவு ஒண்ணுமே தெர்ல
சூப்பர் ஓகே அப்பனா நல்லதா
ம் ம் அது எதோ ஃபேன் அப்பதைக்கி ஃபேனோட மிஸ்டேக்கா என்னங்கறது தெரில இல்ல ஒயரிங் எதாவ்து தப்பா இதாயிருக்குமா என்னானு தெர்ல ம் என்னன் தெர்ல ஆனா அதுக்கப்றமு ஒன்னு ப்ராப்ளம் இல்லாம தா போகுது
சேரி சேர் சேர்
ம்
வீடு நீயே பாத்து ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கிறியா பெருக்குறதெல்லா
ஆமா புள்ள தனியா இருக்கறதுனால ம் வெளியாள்ல்லா விட்றதுக்கு கொஞ்சோ இதாருக்கு
ஓ
தெருஞ்சவுங்க யாரயாச்சுன்னா அது இப்போதைக்கு தேவ இல்ல கொஞ்சோ நீட்டா தா இருக்கு அதுனால ஒன்னு பிரச்சன இல்லாம போயிட்ருக்கு அதுனால அந்த அளவுக்கு சின்ன பிள்ளேங்க ஏதாவது இருந்ததுன்னா ஏதாவது அழுக்கு ப இதாகறதுக்கு சான்சஸ் இரு இருக்கும் க்கு நா தானே ஒன்னு பிரச்சன இல்ல ம் இப்ப மேல் ரூமுக்கு போறதே இல்ல வந்ததுல இருந்து ம் கிழயே தா இரு ஆஹ ஒருதடவ கூட்ட கிளீன் பண்ண மட்டுந்தா போயிட்டு வந்தறே அவ்ளோதா நேத்திக்கிதா ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு வந்தே அதுனால இன்னைக்கி விட்டாச்சு அவ்ள தா பாட்டுக்குதா இருக்கு மேலே ரொம்ப ரேறாதா ரொம்ப ரேரு அவருங்க எ ஹஸ்பண்ட் இருக்கும் போது அங்கதா தூங்க அப்டிதா போயிட்ருந்தோ அவுங்க இல்லாம போகவு கஷ்டமா இருக்குன்டோனோ அந்த சைடே போறதே ஸ்டாப் பண்ணிட்டே
சேர் அப்ப நீ வந்து கீழயே தூங்கிற்றியா
ஆமா கீழதா ஏ திங்சு கீழ இருக்கு அவங்க திங்சு மேல அதுனால எனக்கு எல்லா அவரோடதுது தான மேல இருக்கு அதனால எனக்கு போறது க்கு ஒன்னு இது இல்ல கம்பல் இல்ல
ஓ
உம் அதுனால நா மட்டு இங்க இருக்கறதுனால ஒன்னு பிரச்சன இல்ல கீழ் ரூம்லயே எல்லாத்தையுமே என்னோட திங்ஸ் எல்லாத்தையு கீழ வச் சாஸ்ஸூ அதுனால கீழ தா நா இருக்கே அவரு அப்பவே சொல்ட்டாரு அது ஏ ரூம்மு அத நா எ இஷ்டத்துக்கு என்ன வேணாலு பண்ணிக்குவே அப்டின்னாங்க ஓனர் கீழ உள்ளது எல்லா ஒன்னோடது கிச்சன்னு ஹாலு ரூமு அது எல்லா என்னோடுது அப்டின்னு அப்படின்னாரு க கிச்சனயு நீங்களே எடுத்துக்கங்க கிச்சன் எனக்கு வேண்டா அப்டின்னே
ஆ
அ அதெல்லா கேக்கல
சர் இப்ப மழ காத்தலா அடி சா அந்த டோர்ஸ்ஸல்லா எது ஓப்பன்ல்லா ஆகாத்தான லாக்லயே தான இருக்கு அப்ப அப்ப போய் செக் பண்ணிப்ப தான
ஆமா பின்னாடி இன்னு சேஃப்டி கேட் போட்ல பேக் சைடு ஆனா போட வரேன்னு சொல்லிட்டு சொல்லிருக்குறாங்க அது எப்ப வருவாங்கன் தெர்ல வந்தாங்கன்னா சேஃப்டி கேட்டு மேல மேல் மாடிக்கு கிச்சன் பேக் சைடு போட்ருவாங்க இப்ப ஃப்ரண்ட்ல கேட் போட்டாச்சு வராண்டா மாரி இருக்கறதுல்ல ம் அந்த மாதிரி இருக்குல்ல வறண்டா ம் ம் அது போட்டாச்சு செல சேஞ்ச் மட்டு பண்ணிருப்போ பட் எல்லா அப்டியேதா இருக்கு அந்தது மட்டு பண்ணி பண்ணியாச்சு அது அங்கயே ஒரு நாலஞ்சு பேரு உக்காந்து கூட தூங்கலா இருக்கலா காத்து நல்லா அடிக்கிதா அதுனால கொஞ்சோ கு மாரியேதா இருக்கு
ஓ
இந்த மழை பெஞ்சாதா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஃபுல்லா வராண்டா வரைக்கு அந்த தண்ணி வந்துருது சாரல் அடிச்சிடுச்சி மழ வந்துருது தண்ணி அதுக்கு ஏதாது ஒன்னு ரெடி பண்ணணு அடுத்ததா
ம் அப்ப பாத்து உஷாரா நட நடக்கும் போது பாத்து நடா ஏன்னா டக்குனு வழிக்கி விட்டுச்சுன்னா கஷ்
ம் ம் எல்லா சேப்டியா தா இருக்கு அது ஆ ஹா இல்ல கிச்சனுக்கு பேக் சைட்ல கொஞ்சோ ஸ்பேஸ் இருந்ததுல ஒரு ஓ இது ஒரு ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணதுல ஒரு இது மாதிரி இருந்தது துணி காய போட்றதுக்குன்னே ஒரு இது ஹோங்கர் மாதிரி ஒன்னு இருந்தது அதுலயே அதே இப்ப வாங்கியாச்சு வாங்கி அந்த இதுலதா இப்போதைக்கி காய போட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கறது மேல என்ன பிளான்னா மாடிய அந்த தா மொட்ட மாடி சைடு இருக்குதுல்ல அந்த சைடுலா ஷெட்டு் மாரி போட்டு அங்க வாஷிங் மிஷினு அதெல்லா அங்க மேல வெச்சுர்றது அங்கேயே துணிய காய போட்டு வேற என்ன பண்ணணுமோ அந்த மாரி ஷெட்டு போட்டு இது பண்ணிக்கலா அப்டின் சொன்னாங்க அதல்லா அடுத்தடுத்துதா பண்ணணு
சேர் சேர் ஆனா இப்பத்திக்கு வாஷி்ங் மிஷின் எங்க யூஸ் பண்ற
கிச்சன் பாக்கத்துல கிச்சன் சைடுல
கிச்சன் சைட்ல ஓகே ஓகே
ஆனா நீ அந்த வெரண்டாவ மேல ஷீட் போட்டுட்டு ஒரு குட்டி டேபுளு ரவுண்ட் டேபிள் மாரி போட்டுட்டு ஒரு நாளைக்கு சேர்ஸ் வெச்சுட்டேன்னா வெளியில இருந்து கெஸ்ட் வரவங்க மேல போயிட்டு டீகுடிங்க அப்டின்னு சொல்லும் போது அவுங்க அந்த அப்டியே அந்த நேச்சர அப்செவ் பண்ணிக்கிட்டே அ சாப்புட்றது சூப்பராக இருக்கு அந்த ஒரு செட்டிங் நல்லா இருக்கு அந்த வெராண்டாக்கு வெராண்டா மாரியு தெரியாம
ஆ ஆ அந்த மாதிரி நா ஒரு இது இது பண்ணௌ கீழ இந்த கிரீன் கலர்ல இந்த கிரீனிஷ் மேட்டர் வெக்கிறாங்கல்ல அந்த மாதிரி வாங்கி கீழே ப்ளோர்ல போட்டுட்டு மேல வந்து இந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒரு இந்த இதுல டைனிங் டேபிள் வந்து சின்னதா ஒரு காம்பேக்ட்டா இருக்குதுல்ல அதுக்குள்ளறையே சேர் வெக்கிற மாதிரி அந்த மாதிரி பாத்து வெச்சிருந்த அது நம்ம பாத்துக்கலா அப்டின்ட்டு அந்த இது போட்டுட்டு ஷெட்டு் இருந்துச்சுனாலு ஷெட்டு ஒரு ஃபேனு அந்த மாரி மாட்னாலோ ஓன்னு தெரியாது ஃபேன் கூட தேவ இல்ல வெளியில நல்லா காத்தடிக்கிறதுனல ஆனா அது வந்து இன்னு கொஞ்சோ நல்லா இருக்கு நீட்டா ஒரு இதா இருக்கு ஷெட்டு போட்டுட்டு கொஞ்சோ அங்க ஒரு கட்டலு அது அது இரும்பு கட்டலு ஒன்னு கடக்கு அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு சைட்ல இருக்கட்டு நம்ம பட்டுக்கு ஒக்காந்து இருக்கலா நல்லா இருக்கு அப்டின்ற ஒரு பிளானு அது எல்லாமே இந்த வீட்டுக் என்ன தேவையோ அது எல்லாமே வந்து அவர் தா பாத்துக்குவே நீ எதுவுமே பண்ணாத ன்டாரு அதனால ஏ இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியல இந்த வீட்ல
ஆ ஆ நீ ஐடியா சஜெஷன்ஸ் குடு
சஜேஷ்னா அது கேட்க மாட்டாரு அதா அதுக்குள்ள ஏதாவது கோவோ வந்துரு அதுனால சஜ்ஷனே சொல்றதுல்ல அதனால உங்க இஷ்டோ என்னமோ பண்ணு அவரே ரொம்ப ஹைப் ஃபைவ் வா போயிடுவாரு நா கொஞ்சோ மீடியமா பாக்கணுன்னு நெனைப்பே அந்தது புரிஞ்சுகிட்டா அவர் இது பண்ண மாட்டாங்க
ஆ
ஆ அவுங்க டாப் ரேஞ்சுல போயிருவாங்க டக்குன்ட்டு எனக்கு எதுக்கு டாப் ரேஞ்சுக்கு போறீங்க இது பண்ணுங்க அப்டின்னு சொன்னா கேக்க மாட்டாங்க அத கண்ட்ரோல் பண்றதுக்குல்ல சண்ட தா வரு அதனால உங்க இஷ்டத்துக்கு நீங்களா பாத்துக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு விட்டுர்றே அவரு பண்ணா நீட்டா பண்ணணுன்ட்டு அவர் பண்ணுவாரா அதனால செரி ஓகே பண்ணுங்க இன்னொரு டைம் பண்ணிக்கோங்க அப்டின்னுட்டு விட்டுருவே
சேரி சேரி உன்ன தங்க தட்டல வச்சு தாங்கணுன்னு நெனைக்கிறாரு
இல்ல அந்த இதெல்லா அவருக்கு ஒரு பிரீடம் வேணுன்னு நெனைக்கிறாரு ஏ ஏ இஷ்டத்துக்கு விடு அப்டிம்பாங்க சரி ஓகே எடுத்துக்கோங்க பீரீடம் தானே இதுல என்ன இருக்கு
ஆ அவுங்க இஷ்டத்துக்கு பீரீடம் குடு த்து பெஸ்ட்டா செய்யறாங்கன்னா ஓகே அப்ரிஷேட்டபிள்தா ஆனா நம்பளுக்கு ஒரு கஷ்டோ இருக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணி செய்லையே என்ன டிஸ்கஸ் பண்ணி பண்ணிருக்கலாமே அப்டின்ட்டு ஒரு ஆசை நம்மளுக்கு இருக்கலா
என்ன சொன்னாலு நா சரின்னு சொல்லிருவே மோஸ்ட்லி நா அமௌண்ட் மட்டு கொஞ் சோ இது பண்ணியு பாப்பே அவர் அமௌண்ட் பத்தி நீ ஏ இது பண்ற நா தான இது பண்றே நா பாத்துக்குறே விடு நா பாப் பே அப்டின்பாங்க இப்ப நல்லா இரு போங்கறதுனால பாத்துட்டு பியூச்சர்ல கஷ்டப்படும் போது யாரு வந்து செய்ய போறா என்ன பண்ண போறாங்க ஏ இவ்ளோ அப்டின்ட்டு நா நிப் பே அது பாத்துக்கலா போ அப்டின்றுவாங்க அவரு வாங்கறதெல்லா பெஸ்ட்டா இருக்கு ஆனா ம் சேரி ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஆ ஆ செரி ஓகே ஓகே பாய் பாய் ம் ம்